ஹலோ
ம் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா
நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கியா
ம் நல்லா இருக்கேங்க்கா சாப்ட்டீங்களா
சாப்ட்டேன் நீங்க
ம் சாப்ட்டாச்சுங்க்கா டெய்லி எத்தன மணிக்கு சாப்பிடுவீங்க மார்னிங்
மார்னிங் என்னா ஒரு எயிட் தேர்ட்டி டு நைன் சாப்புடுவேண்டா அது சம்மர் டைம் ஆமா இல்ல சம்மர் டைம்ங்கிறதுனாலே இந்த டைம்மு பசங்க ஸ்கூல் இருந்துச்சுனா அவுங்க எல்லா கொண்டு விட்டு வந்து நா சாப்றதுக்கே எப்டியும் ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடும்
ஆமாங்கா என்ன ரெடி பண்ணி அவுங்கள அம்ச்சிட்டு அப்பறம் நீங்க சாப்றதுக்கு மத்த வேலையல்லா முடிச்சுட்டு லேட் ஆயிடும்
ஆமா ஆமாப்பா இப்போ உங்களுக்கு என்ன நீ வீக்எண்ட்ன்னா ரொம்ப லிஸி ஆயிடுவோம் வீ்க் என்ட் அந்த வீக் ஃபுல்லா ஓடிட்டே இருக்குமா ரெண்டு பெரிய அழைச்சிட்டு போய் விடுறது அழைச்சிட்டு வறது ஸ்கூல்லல இருந்து அப்டின்ட்டு அதனால அந்த வீக்கெண்ட் வந்து ரெஸ்ட்டு அ அன்னைக்கி பாத்திங்கன்னா எங்க வீட்டோட சிஸ் டைம்மே மாறி இருக்கும் எல்லாமே லேட் ஆகும்
ஆமா அப்பதா எல்லாத்துக்குமே ஃப்ரீ டைம் கெடைக்கும்
ஆமா ஆமா உண்மதா அது ம் ம் சரி தெரிம்மா நீங்க எப்டி இப்ப சிங்களா இருக்றதுனால எல்லாமே டைம்க்கு நடக்குதா இல்ல லேட்டா
டைம் இல்லேங்கா எங்க வீட்ல எப்பயுமே லேட் லேட்டா தா சாப்டுவோம்
ம்
அ சீக்க எங்கேயு வெளியே போற மாரி இருந்துச்சுன்னா ஏதா ஒர்க் இப்போ ஸ்கூல் காலேஜ் இந்த மாரி டைம்ல சீக்கிர சாப்ட்டு கெளம்பிடுவோ வீட்ல இருக்கப்ப லேட்டா சாப்டே பழக் அந்த பழக்க வந்துருச்சு பஸ்சாதா சாப்புறது அந்த மாரி ஆயிடுச்சு
சேரி செரிமா ஆனா பசிச்சு சாப்புறது நல்லதுதா
அதுதா சொல்றாங்க டாக்ட்ரு பசி வந்தா சாப்டுங்க போது அப்டின்னு
ஆமா நம்ம டைம்க்கு சாப்ட்டு சாப்ட்டு நம்மளோட இன்ன பாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இதாயிடு
அதோட சிஸ்டமேட்டிக்கே கொலாப்ஸ் ஆயிடு ஆனா பசிச்சு சாப்புறோம்ல அது ஈஸியா டைஜெஷ் ன் ஆயிடு நம்ம ஒடம்புக்கு தேவையான மென்ஸ் எல்லாமே கெடைக்கு நம்மளுக்கு ம் சாப்பாடு எப்டி ஆ ரா ரெகுலரா எப்போது போல இட்லி தோச அதே போலவா இல்ல ஹெல்தி ஃபுட்மா ஏதா எடுத்துக்கறதா
ஹெல்தி ஃபுட்னா அந்த மாரி நா வந்து இந்த நட்ஸு இதெல்லா வந்து இந்த ஒரு ட்ரிமா ஆ மில்க் ஷேக் மாரி போட்டு மார்னிங்க் குடிச்சிருவே வீட்ல வந்து மி அது வந்து ஒவ்வொரு நாள் எடுத்துக்குவே இப்போ வந்து கொஞ்ச ரெகுலரா எடுத்துக்லான்டு இப்பதா ஒரு டூ டேஸா வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கே அது எவ்ள நாள் போகுன் தெரியில ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது கண்டினியூவா பண்றதா ரொம்ப கஷ்டோ ஸ்டார்ட் பண்றது ஈஸி அந்த கண்டினியூ கொண்டு போடுறதுதா ரொம்ப கஷ்டமே அது கொஞ்ச ஹெல்த்துக்கு நல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதனால இப்டி பண்ணிருக்கே அ எவ்ள நாள் போகுன்டு நீங்க அந்த மாரி ஏதா ஹெல்தியா காலையில ஏதா எடுத்துக்குவீங்களாக்கா கொழந்தைங்களுக்கெல்லா என்ன கொடுப்பீங்க காலையில
காலையில எழுந்தோன பா மின்னாடில்லா பால் குடுத்துட்டு இருந்தே இப்போ பசங்களோட ஃப்யூச்ச நெனச் சு ஓகே அது அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ள மாரியே அவுங்களையு கொண்டு வர வேண்டா டீ காஃப் டீ பால் அப்டின்ட்டு கொண்டு வர வேண்டானு சொல்ட்டு காலையில எழுந்தவுட்னே அவுங்களுக்கு வந்து ஜூஸ் குடுத்துரது என்ன ஜூஸ்னா ஃபுல்லா ஃப்ரூட்ஸு குடுக்க மாட்டே ஒரு நாள் ஆரஞ்சு ஆப்பிள் பொம்மக்ரனேட் அதிகமா குடுப்பே அப்றோ இந்த கேரட் பீட்ரூட்டு கோக்னட் மூணையு போட்டு ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத் ட்டு நல்லா மிஷ் மிக்சியில் போட்டு நல்லா அரச்சிட்டு வடி கட்டிடுவே நா வந்து வடிகட்டாம குடிப்பே அவங்களுக்கு வடிகட்டிட்டு அந்த இதெல்லா இருந்ச்
ஏன்னா அது இருந்தா குடிக்க மாட்டாங்க அவுங்க ஆமா அந்த திக்கா இருக்கனால அவங்களுக்கு பிடிக்காது அந்த இது
ஆமா அது நானு ரொம்ப சொல்லி பாத்துட்டே கேக்கவே மாட்றாங்க ரெண்டு பேருமே அது ஹெல்தி தா குடிங்க அப்டின்னா கேக்கல அதனால அவுங்க குடிக்கிற மாரி என்ன பண்ணிட்டே வடி கட்டி குடுக்க ஆரம்பிச்டே வடிகட்னதுக்கு அப்றோ கொஞ்ச குடிச்சுறாங்க
அதுல சுகர் ஆட் பண்ணுவீங்களாங்க்கா ஸ்வீட்கு ஏதாவது ஏன்னா ஸ்வீட் இருந்தாதானே குடிப்பாங்க
இல்ல இல நா சுகர் ஆட் பண்றதுல்ல அதுக்கு நா கோகனட் போட்ருக்கேல்லைய அந்த ஸ்வீட்னஸ்ஸே போது அப்டின்னு சொல்ட்டு குடுத்துறது
எப்டிங்க்கா வெறு கேரட் கோகனட் இது மட்டு சொல்றீங்களா
பீட்ரூட்டு மூணு
அ ஆப்பி ஏ பி சி சொல்றீங்களா நீங்க இல்ல நீங்களா ஒன்னு ஜூஸ் மாரி போட்டு குடுக்குறீங்களா
நானா ஒரு ஜூஸ் மாரி போடுறே ஏ பி சி வந்து அப்டி ஃபாலோ பண்றதுல்ல ஆப்பிள் அதே போல எல்லா இது பண்றது இல்ல ஆப்பிள்னா தனியா ஆப்பிள் அடிச்சு குடுத்துருவே
ஓகேங்க்கா இல்ல இப்ப நீங்க சொல்றது எப்டி கொடுப்பீங்க கொழந்தைங்களுக்கு பீட்ரூட் கேரட் கோகனட் இது மூணு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா
ஆமா அது போலதா குடுத்துட்டு இருக்கே ரெகுலரா இல்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு இப்ப ஆப்பிள் அடிச்ட்டே அப்டின்னா ஆப்பிள் நல்லா மிக்ஸியில போட்டு அடிச்சுட்டு அதுல பால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவே அதுக்கு சுகர் ஆட் பண்ணிப்பே பே பால் மிக்ஸ் வந்துட்னால
ஓகே ஓகே நீங்க வந்து அ இல்ல மில்க் வந்து ஆட் பண்ணு போது மில்க்லயு சுகர் இருக்கும்கா ஆப்பிள்யே சுகர் இருக்கு அதுக் அதுலயே வந்து நீங்க சுகர் ஆட் பண்றீங்க
இல்லன்னா அவங்க குடிக்க மாட்றாங்க
ஆனா பணுவீங்களே அ இல்ல இல்ல நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்களே அது வந்து ஸ்வீட்டாதா இருக்கு
கரெக்டு அது நம்மளுக்கு போது பட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சுகர் தேவப்படுது
அதுக்கு நீங்க வந்து என்ன சுகர் போடுவீங்க
நா வந்து ப்ரௌன் சுகர் தா யூஸ் பண்ணிட்டுக்கே ஒயிட் சுகர் நா யூஸ் பண்றதே இல்ல ஒயிட் சுகர் வந்து ரொம்ப ஆது
ஆப்ஷனலா வந்து ஹனி நீங்க ஆட் பண்ணுங்களே அது டேஸ்ட்டு நல்லாருக்கு ரொம்ப ஹெல்தியு கூட
ஆமா ஹனி வந்து ஆட் பண்ணவே எனக்கு ஆச தா பட் ஆனா அது ஓவர் வெயிட் ஆயிடுதோ அப்டின்ட்டு ஒரு பயோ
அப்டி அப்டி இல்லங்க்கா அது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன்தனே எடுத்துக்ராங்க அதனால ஒன்னு ப்ராப்ளம் வராது அ எப்டினா நம்ம ரெகுலரா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாரி இருக்கு இல்லங்களா அந்த தேன்லயே ஊற வச்சிருப்பாங்கள அதுதா வந்து வெயிட் போடும்பாங்க ஆ இது வந்து வெயிட் போடாது நீங்க சும்மா அந்த ஜூஸ்ல ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்தி நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு அந்த ஹனி போடுறது
ஆமா அது சின்ன பசங்க இல்லையா இவங்க கிட்ட சொன்னோ அப்டின்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட் ட்ராங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அததா பண்ணணு அப்டிங்குறது ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க ரெண்டு பேருமே அ சம் டைம் என்ன பண்றது வெறும் கோக்னட் மட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்தோ அப்டின்னா பெரிய பைய குடிச்சிருவா நம்ம பயந்துட்டு குடிச்சிருவா சின்ன பைய வந்துட்டு என்ன பண்ணுவாரு ரொம்ப எப்டிலா அது குடிக்காம இருக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணலா அப்டின்ட்டு நெறைய இது யோசிப்பாரு
வெறு கோகனட் கொடுக்கு போது வெறு ஏதாவ ஆட் பண்ணுவீங்களாங்காதுல
இல்ல சுகர் ஆட் பண்ண மாட்டே த ஒரு வாசத்துக்காக ரெண்டு ஏலக்கா மட்டு ஆட் பண்ணுவே
ஓகே ஓகேங்க்கா எப்டிங்க்கா ஆ இந்த ஃபஃர்ஸ்ட் பால் செகண்ட் பால்னு எடுப்பாங்ளே நீங்க வந்து எப்டி ஒரே இதா கொஞ்சம் தண்ணி மாதிரி இது பண்ணி குடுத்துருவீங்களா இல்ல கொஞ்சோ திக்கா கொடுப்பீங்களா
இல்ல ஃபர்ஸ்ட் பால் எடுத்துருவே ரெண்டாவது பால் எடுத்து அதுல பாதி மட்டு கலந்து ரெண்டு பேருக்கு அர அர கிளாஸ்
ஓகே ஓகே ஏன்னா ரொம்ப திக்கா இருந்தா அது குடிக்க முடியாது
குடிக்க முடியாது அதுக்குன்னு ரொம்ப தனியாவு அரச்சு ட்டோ அப்டினா அதோட பர்பஸ் யூசே இல்லாம போய்டு வேஸ்ட்டா போய்டு அதனால அந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் எடுத்துரது ரெண்டாவது பால்ல வந்து பாதி தா மிக்ஸ் பண்ணுவாரு ரெண்டு பேருக்குமே
ஓகே ஓகேங்கா நீங்க வேனா இந்த நட்ஸ் இது கொடுத்து பாருங்க ரொம்ப ஹெல்தி வீக்லி ஒன்ஸ் வேணா கொடுத்து பாருங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் புண்ணமும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது
ட்ரை நட்ஸாவே கொடுத்துருறது மில்க்ஷேக் மாரியே அடிக்காம ட்ரை நட்ஸாவே ஸ்கூலுக்கு ஸ்னாக்ஸ்கெலாம் கொடுத்து அனுப்பிட்டன் அப்படின்னா அங்க சாப்பிட்றாங்க வீட்ல எல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிவாதம் புடிக்கிறாங்க
ஓ இல்ல நீங்க நைட்டு அந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப டேஸ்டாவே இருக்கு நான் வந்துப்ப டூ டேஸ்ஸா ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னேனில்லையா ஸ்டார்ட் பண்ணிருக்கேனு நைட்டு எல்லாமே ஊற வச்சு மார்னிங் வந்து அத கிரைண்ட் பண்ணிட்டு நீங்க வேணும்னா ஆப்ஷனல்லா கோகோ கோகோ மில்க் கூட நீங்க ஆட் பண்ணிக்க இன்னும் நல்லா இருக்கும் அது
சேரி சேரி
நல்லா ஆட் பண்ணல கோகோமில்க் ஒரு வீடியோல பார்த்தேன் ஆட் பண்ணலான் இருக்கேன் இந்த கிளைமேட்னால கோகோமில்க போட்டு இன்னு எது ஆயிடுச்சு நம்ம சளி பிடிச்சிச்சுனா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வேற
இல்ல கொக்கோ பவுடரு வந்துட்டு அதுல்லாம் சளி பிடிக்காது
அதனால இல்லைங்கா எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு ரொம்ப ஸீஸ் அ சரிமமாமாதிரி ரொம்ப அப்படி கூலிங்கா இருக்க மாதிரி இருக்கும் லைட்டா மழை பெஞ்சுட்டாலே அதனால வந்து தேங்காய் பிரச்சனை இல்லை வீட்லயே தென்னை மரம் இருக்கு அதனால எப்பனாலும் அந்த முத்தனது தேங்கானு சொல்லிட்டேன் மட்டும்தான் நான் தேங்காய பால் வேணும் அப்பின்ட்டு சரி முத்தின தேங்காய் இருக்கு நீ வந்து எப்ப வேணாலும் எடுத்துக்க அப்படிடாங்க சேரி நன்கு வெயில் அடிக்கடஂடும் நான் வந்து தேங்காய் பால் சேரதுக்கிறேன் அது வரைக்கும் தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே கொஞ்சம் குடிச்சிருக்கேன்கா ஆல்ரெடி ஆனா சொன்னேன் இல்லையா ரொம்ப குடிக்க முடியாது ஒரே டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கிறாஙக தேங்காய் பால் வந்து அதனால் நீங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி எப்படி குடிக்கிறாங்கட்டு அப்படி இருந்தாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து குடுத்துருங்க நீங்க இந்த மாதிரி நல்லாருக்கும் அது
ஆ கண்டிப்பா பா இத கொணடு போய் நான் மிக்சி அடிச்சு கொடுத்து ப பாக்குறேன் அவங்க ட்ரையா சாப்பிட்ற அதனால நான் அதில் கான்சன்டரேட் பண்ணல பட் இதை ட்ரை பண்ணி பாகஂகுறேன்
ஓகேங்க ஆனா நான் பார்த்தேன் ட்ரையா சாப்பறத விட இந்த மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஊற வச்சு சாப்பறதான் நல்லது இந்த பாதாம் எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லது அப்படின்னு பாத்தேன் அதனால வந்து இல்லைன்னா நானும் ட்ரையா தான்சாபபிட இருந்தேன் ரொம்ப நாளாவே இப்பதான் வந்து இந்த ஊற வச்சு சாப்பிட்டு இருக்கேங்க்கா
நல்லதுதா அது பாதாம் அந்த இதெல்லா ஃபுட்க்கு நல்லது சேம் சைட் வந்துட்டு பாதாம் எந்த அளவுக்கு எடுத்து க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்க நிலக்கடல இருக்குல்ல அது பொட்டுக்கடல இதெல்லா கூட சாப்பல்லா
ஆனா நெலக்கடல தானேங்க்கா வெயிட் போடுமஂ
அப்டியெலா கெடையாது டா அதெலா சும்மா ஒரு ரூமர்ஸ் மாரி கிளபினது தா
அப்படியா எனக்கு அது வந்து நா ரொம்ப எடுத்துக்கவே மாட்ட
நெலகடலைல வந்து நம்ம பாதாம் சாப்புறதுக்கு ஈக் வல்லா தானருக்கு ஆனா பாதாமோட ரேட்டு நெலக்கடலையோட ரேட்டு கம்பேர் பண்ணி பாத்தோம்னா இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கோ பட் ஆனா நம்ம சைட்ல உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா நம்ம ஊர்ல சீப்பா கெடச்சதுன்னா அதோட வேல்யுவேஷன் தா நம்ம மக்களுக்கு தெரியாதுல்ல
எ இதுல என்ன இருக்கு எது வெல அதிகமா விக்குதோ ஐயோ இதுதா ரொம்ப ஒடம்க்கு நல்லது இதுதா வாங்குனு அப்
ஆக்சுவலா கரெக்டான வா த்தாது நம்ம பொட்டுக்கல்ல சாப்ட்டா நம்ம ஊர் சைட்ல என்ன சொல்லுவாங்க ரத்த சோக வந்துரோ அப்டினு சொல்லுவாங்க பொட்டுக்கல்ல
ம் இல்லைங்க்கா அதுல வந்து மாவு சத்து இருக் கு அப்டினு சொல்லுவாங்ளே பொட்டுக்கடலையில
மாவுசத்து இருக்கு பட் ஆனா அதிகமா சாப்ட்டா ரத்த சோக வந்துரோ ஏதோ இதாயிடோ அப்டின் சொ
அப்டியா நா இப்பதாக்கா கேள்விப்பட்ற நீங்க சொல்லி
ஆ
நீங்க எந்த பொட்டுக்கல்லய சொன்னீங்க இந்த முழுசா ஒன்னு விப்பாங்க அதெல்லா முன்ன வித்துக்கிட்ருந்தாங்க இப்பல்லா காணோ அந்த முழுசா அந்த தோளோட கருப்பு தோளட விப்பாங்க அத சொல்றீங்ளா அத சொல்றீங்ளா இல்ல நம்ப சமையலுக்கு யூஸ் பண்ற பொட்டுக்கல்லய சொல்றீங்ளா
யூஸ் பண்ற பொட்டுக்கல்ல தா நம்ம சாப்டும் போது அ ரத் த சோக வந்துரோ அப்டின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க
அப்படியா தெரிலிங்க்கா நானா நெறைய சாப்ட்டுருக்கனே சின்ன வயசுல இந்த வெள்ளத்தோட வச்சு சாப்புறது ரொம்ப சத்து அப்டிம்பாங்க
ஆமா அ இல்ல இல்ல அது சாட்டு டைஜிஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெள்ளோ குடுக்க சொல்வாங்க லாஸ்ட்டா ஆனா கொண்டகல்ல சாப்ட்டா வந்து சத் துன் சொல்வாங்க நா நெனச்சு பாப்ப இதுயந்தான இது வருது அப்றோ ஏ இத மட்டோ அப்டி சொல்றாங்க
எ நா வந்து இப்பதாங்க கேள்வி பட்ற இப்டி ச ஆனா சத்துன் சொல்லியிருக்காங்க நறைய சாப்ட சொல்லி க்காங்க நீங்க சொல்லி தா ஃபர்ஸ்ட் டைம் நா கேள்வி பட்ற ஒருவேள இப்டி கூட இருக்குமோ அப்டின்ட்டு
ஆ இருக்கலா சேரிமா சேரி பின்ன பாருங்க
ஓகேங்க்கா நா அப்றோ நாளைக் கால் பண்றேங்க்கா ம் அ ஓகேங்க்கா
ஓகேம்மா